ஹலோ ஹலோ கேக்குதாடா ஆன் கேக்குது நல்லா இருக்கீங்ளா ஆ என்ன வேலை ஆகுது என்ன வேல அதுதாங்க உங்க கிட்ட பேசிட்டு இருக்கறே இல்ல ஓகே ஓகே நாங்க இப்பதா நான் வெஜ் எங்க வீட்ல என் சிக்கன் ஹ மட்டன் ம்
வீட்லயே வந்து நாட்டுக்கோழி இருக்கு சோ அதனால நாட்டுக்கோழி அடிச்சிட்டாங்க காலைலயே ஒரு வெடகோழி
பி ஓகே
சோ நார்மலா அத்த பாத்தீனா மொளகா ஆட்டி வெச்சு ஆ க கறி தனியா இது தனியா கொழம்பு தனியா வெச்சாச்சு இப்பதா சாப்
ட்டாச்சு ம் அங்க ஓ இன்னைக்கு நான் வெஜ் எடுக்கலலயா நாங்க மந்த்லி ஒன்ஸ் சாப்புடோவோங்க நாங்க அதிகமா எடுத்து சாப்பிட மா
ஓகே
இந்திரா ம் கேக்குதுடா கேக்குதுடா கொஞ்சோ எக்கோ அடிக்குது ஆ அதுதா அதுதா அதுதா பாப்பா என்ன பண்றா சேரி ஓகே பாத் பாப்பா என்ன பண்றா அ வீட்ல புளியங்கொட்ட இருக்கு ஒரு ரெண்டு மூணு டப்பால தண்ணி வெச்சுகிட்டு பாவி போட்டு வெச்சிருக்கோ போர்ட்டிக்கோல அதுல புளிங்கொட்டையும் தண்ணி ஊத்தி எல்லா வெளாண்டுகிட்டு ஒரே அம அளக்காறம் பண்ணிகிட்டு இருக்கா சேர் சேர் வெளயாட்டு இது அ பூ கொஞ்சோ இருந்துச்சு மல்லிகை பூவு
சோ அத எடுத்து வெச்சிருக்க கட்டணு உனக்கு கட்ட தெரியுமா
ம் நீங்கதா மல்லி‌ பூ நல்லா கட்டுவிங்ளே பூ நல்லா கட்டி வெப்பிங் சொல்லியிருக்கீங்க என்கிட்ட ஒருவாட்டி ஆமா எனக்கு அது புடிக்கு சின்ன வயசு கோயிலுக்கு வந்து இந்த உதிரி பூ வந்து கட்டித் தர சொல்லுவாங்கல்ல அரளிப்பூவு ம்
அதெல்லா பத்
அதெல்லா பத்து மொழோ இருவது மொழமே ஒக்காந்து கட்டுவ நானு
அந்தளவுக்கு புடிக்கு கட்டிறுவ உக்காந்தனாலு
ம் புரில
ஆஹ புரியல உள்ள போ உள்ள போ
அ முல்ல பூ இருக்கு ஆனா அது அம்மா வீட்லதா இருக்கு அம்மா ஆல்ரெடி கட் பொறிச்சி வச்சு இருந்தாங்க அப்டின்னா நா ஊருக்கு வரேய்ல எடுத்துட்டு வருவே நானு அப்ற இங்க வந்து கட்டிக்குவே நம்ம வீட்ல பாத்தன்னா குண்டு மல்லி இருக்கு அடுக்கடுக்கா இருக்குல்ல அந்த ம மல்லிக பூ இருக்கு சோ அதனால அத நா பொறிச்சி வச்சு அப்பப்ப கட்டி வச்சுக்கிறது
ஒகே ஒகே ஒகே ஒகே கனகாமர இருந்தா எனக்கு ரொம்ப புடிக்
ஆமா எனக்கு அதுதா அந்த செடி வீட்ல அது என்னமோ புடிச்ச பூ கெடைக்காதுங்கிற மாதிரி அந்த பூ மட்டு கெடைக்கவே இல்ல அது செடி வெத கொண்டு வந்து போட்டாலு அது மொளைக்கவே இல்லையா அதனால விட்டுட்டோ
எங்க வீட் சைடு ஒருத்தர் வச்சிருக்காங்க கனகாமர நெறைய வச்சுருக்கு கொத்தா இருக்கு நெக்ஸ்ட் டைமு அவன பாத்தன்னா நவீன்ட கீது குடுத்தூட்றே நவீனு ஈரோடிக்கேது வந்தானாங்கன்னா குடுத்துருவா கொண் வந்து குடுப்பான்னு நெனைக்கிறே
ம் ஓகே கண்டிப் கண்டிப்பா இன்னொன்னு இது ம் எனக்கு இதா அது புடிக்கு அம்மாக்கு வந்து இந்த மல்லிப்பூலா புடிக்கு எப்போமே வந்து வாங்க மாட்டாங்க ஊருக் குள்ள ஏதாவது விசேஷனாலு எங்க வீட்ல பாத்தோ அப்டின்னா முல்லப்பூச் செடி இருக்கு குண்டுமல்லி இருக்கு அதுவு ஒத்தமல்லி கடைலிலா விப்பாங்கல்ல அந்த மாறி இருக்கு நெக்ஸ்ட் தங்கி அடுக்கடுக்கா அப்புற் ரோஸ் மாதிரியு மல்லிப்பூ இருக்கு பாத்திருக்கியா
ஊசி மல்லின்னு சொல்லுவாங்க இல்ல அது இருக்கா
ஊசி மல்லிங்கிறது வந்து நீ இதுதானே சொல்ற
ஊசி ஊசியா இருக்குமே எங் எங்க வீட்ல ஊசி மல்லின்னு சொல்லிட்டு பெருசா நீட்டமா இருக்குது ஒரு ரெண்டு இடுக்குக்கு மேல அது என்ன மல்லின்னு உனக் தெரிதா போட்டு வச்சுட்டா உ அது என்ன மல்லி அது பேரு என்ன
நாங்களு அத ஊசி மல்லின்னு சொல்லுவோ
காக்கத்தான்னா அது பேரு காக்கத்தானா
காக்கத்தானா அது என்னன்னு சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரிலியே ஆனா அந்த பூ பாத்த அப்படின்னா அ இந்த குண்டுமல்லி சீசன் இல்லாதப்ப அதுவு கடைகள்ல விப்பாங்கல்ல அது சீக்ர வாடவே ஓடாது
ம்
அதுவு இருக்கு அப்ற முல்லப்பூச்செடி ஜாதி முல்ல இருக்கு ஒரு ரெண்டு செடிதா இல்ல ஒன்னு என்ன அப்டின்னா இந்த கடைல விக்கிறாங்கல்ல ஹைப்பிரிட் குண்டு மல்லிப்பூ அதுல்ல நெக்ஸ்ட் வந்து இது ராமவனம்ன்னு சொல்லுவாங்க ராமுவனமா இல்ல நல்லா படர்ந்து படர்ந்து போய் பூ பூத்துருக்கு அது நைட்டு வச்சா மட்டுந்தா அவ்ளோ வாசனையா நல்லாருக்கு காலைல பாத்தா புளி இங்க ஓடி போய்ருக்கு
ஹைப்பிரிடினு சொல்றிங்கலா அது இப்ப வந்து நார்மல் மல்லிகப்பூவா இருந்துச்சுனா அ அது வந்துட்டு எப்டின்னா சீசன்ல மட்டுந்தா பூக்கு நீங்க சொன்ன மாறி ஹைப்பிரிட்டுங்றது வருஷத்துல எல்லா நாளுமே பூத்துட்டே இருக்குமாமே
ம் ஆமா ஆமா இன்னொன்னு நா ர்மலா பூக்றது என்னவெண்ணா கொடியாட்ட ரொம்போ படர்ந்து இந்த வெய காலத்து கெல்லா நெறைய நெறைய கனவு வச்சு நெறைய பூக்கு இதே வந்து நம்ம கடைல வந்து பாத்துற அப்படின்னா அவங்க வந்து குட்டி செடியாதா இருக்கு அதுலயே கட் பண்ணி வுட்டு கட் பண்ணி வுட்டு குளிர் துளிர் வந்து துளிர் வந்து ந்து பூ பூக்கு அது
நா நா கடையில பாத்திருக்கே எப்படி சீசன் டைம்ல மட்டு மல்லி பூ வந்து நம்ப்ளுக் கெடைக்கிது ஆனா இவுங்களுக்கு மட்டு எப்புட்ரா எல்லா நா அங்க மல்லிகப்பூ வெச்சு விக்கறாங்க அதுதா என்னன்னே தெரியலயேன்னு யோசன பண்ணிட்ருக்கே
ம் என்னான்னா அது மட்டுந்தா அதுமே ஒவ்வொரு வீட்லியு பாத்தோ அப்டின்னா கரெக்டா ம ஒரு டை டைம் வெச்சுட்ட போது அதுக்கப்புற நம்ம அந்த சீசனுக்கு மின்னாடியே ஒரு ரெண்டு மாஸ்த்துக்கு முன்னாடில்லா கொஞ் கவாத் பண்ற மாதிரி அந்த தாய்ச்செடி வெட்டி எடுப்பாங்கன் நெனைக்கிறே அந்த மாரி நல்லா கட் பண்ணி வுட்டு நல்லா மொட்டை அடிச்சிட்ணு செடிய தலையெல்லா இல்லாம எல்லா உரி வி விட்டு இது பண்ணோம்னா அதுக்கப்ற அந்த சீசன் டைம்லல்லா நல்லா துளிர் விட்டு நெறைய மொக்கு வெச்சிருக்கோ
ஏனா நம்ம வீட்லே அப்படியெல்லா இல்ல என்காங் அந் சீசன் முடிஞ்சதுன்ன அந்த செடியோட இதுவு முடிஞ்சிருது அது
எது ஆ நீ நீ என்ன பண்ற அப்டீனா பூக்கு மாட்டேங்கித்னால நீ கரெக்டா நாங்க எங்க வீட்ல என்ன பண்ணுவோன்னா அந்த முட்டையெல்லா சாப்ட்டோ அப்டினா மு ட்டை ஓடு இருக்குமில்லையா முட்டையோடு இந்த டீத்தூளு டீத்தூளு இல்ல காஃபி வச்சோம்னா அந்த தூளு அதெல்லா இருந்து அப்புற வெங்காயோ அந்த இதெல்லா இருக்கு ஷ வெங்காய சவுறு சவுறுல்லா இருக்குல்லா அது எல்லாத்திய்மே என்ன பண்ணுவோ அ கொண்டு போய் கொண்டு போய் ரோஸ் செடிக்கு ஒரமா போட்டற்றது அப்படிங்கறப்போ அது மொல்ல மொல்ல இ துக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல து இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது ம் மாத் பழைய மாத்திரைல்லா இருக்குல்ல பழைய மாத் மருந்து எல்லா இருக்குமில்ல அது கூட ஊத்துவாங்க நல்லா வரு அது
ஆ மாத்திர கேள்விபட்ருக்க செடிக்கு போட்ற மாத்திரையே இன்னு இத இன்னு ஒரோ அதெல்லா வாங்கிட்டு வந்து எங்க பாட்டி நெறைய வந்து போட்டுட்டு இருந்துச்சு
ம் ம் ம் நானு எக்ஸ்ட்ரா அந்தம அ ஆ
ஆனா மல்லிப்பூ ப்ப சீசன் முடிய போது
ஆமா நீங்க என்ன பண்றீங்க அந்த சீஸ உனக்கு சீசன் எப்போன்னு தெரியுல்ல அது ஒரு மாச ரெண்டு மாசத்துக் மின்னாடியே கொஞ்ச நல்லா மழை பேஞ்சுதுன் வய்யே அது ம் அ த தலையெல்லா உருவி விட்டுட்டு கட் பண்ணி விட்ரு
ம்
கட் பண்ணி விட்டுட்டீன்னா அதுக்கப்புற நல்லா அந்த மொட் அதாவ்து காம்பு மட்டு ஆ அங்கங்க ஆ இருக்கணு எலையெல்லா உருவி விட்றணு
ஆ ஓகே
அப்படி எல்லா ஒத்து இது பண்ணி விட்டன்னா நெறைய அதுக் பேர்தா கவாத்து கட் பண்ணி முடூவாங்கோ ஒருத்தரு கட் பண்ண அதாவது அந்த நீட்டு நீட்டமா போற அந்த துளிருவுடும்மில்ல அந்த நேர் மட்டு கட் பண்ணி தோ அ ம் அந்த நேரு மட்டு கொழுந்து தலையாட்ட இருக்கிறபக்கமெல்லா கட் பண்ணி கட் பண்ணி வுட்ருவாங்க அப்படிங்கறப்ப நல்லா வந்து மொக்கு நெறைய வெக்கு கனுவுக்கு எங்க அப்பாதா சொல்லுவாங்க தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்காத கொழு கொள்ளுன்னு போச்சுன்னா பூவே ஊக்காது து தண்ணி ஊத்தாம வாட விட்டு இதுவண்ணிருந்தாவே சூப்பரா பூக்க அப்படிம்பாங்க
ஆ எங்க பாட்டி அப்படிதா பண்ணிச்சு ஃபஸ்ட்டு வந்துட்டு செடியில பூவே இல்ல இப்ப ஜூன் மாச ஆயிருச்சு மே மாச ஃபுல்லாவே சீசன்னு சொன்னாங்க ஜூன் ஆயிரிருச்சு இன்னு கொஞ்ச கொஞ்ச மொக்கு வெக் கிது ஆனா கொறஞ்சிருச்சு ஊசி மல்லி மட்டுந்தா இப்ப பூத்துட்ருக்கு நார்மல் மல்லிக பூ மொ க்கு கொறஞ்சிருச்சு
ம் இனி சீசன் இப்ப கம்மியாகுமில்ல மழைக்கால காத்து கால ஆரம்பிச்சொன்னியுமே அது கொஞ்ச கம்மியாயிரு
அ ஊசி மல்லின்னா அது எவ்ளோ சீசன் எத்தன் நாளுக்கு இங்காவுது அது இருக்கு ஊசி மல்லி சீசனு
ஊசி மல்லி சீசன் இல்ல ஊசி மல்லினா அப்பப்ப பூ பூத்துக்கிட்டே தானேருக்கோ சீ சீசனே சீசனப்ப கொஞ்சோ நல்லா பூக்கு சீசன் இல்லாதப்ப பாத்தீன்னா ஒரு பூ ரெண்டு பூவாது பூ தலைத்து வருமில்ல
சுத்தமா வரதில்லையே இப்போ ஊசி மல்லி மாரி சீசனுங் காட்டிதா கொஞ்சூண்டு நெறைய இருக்குற மாரி இருக்குது தெரில அதுக்கப்புறோ வந்துட்டு அதிகமா இல்லையே
ஓ ம் எங்களுக்கு என்ன அங்கன்னா நாங்க வெச்சிருக்கறோ நாங்க கிட்டத்தட்ட பாத்தீன்னா எங்க அம்மா காம்பவுண்டுக்கு வெளில வந்து அப்டிதா லைனா வெச்சிட்ருக்குறது எல்லா செடியுல வெச்சிருப்பாங்க ஆனா அப்பப்ப பாம் பு போய் பூந்துக்கு அது வேற விஷ்யோ இருந்தாலு ஒரு எங்க அம்மாக்கு இந் த ஊசிமல்லில்லா பத்தீன்னா அப்டித்தா அந்த ம் வெச்சிருக்குறாங்க செம் பருத்திப்பூச்செடி மார்லா அப்பப்போ ஒவ்வொரு பூ பூக்கு தண்ணியும் அப்பப்பதா வுடுவாங்க அதிகமா வுடமாட்டாங்க அப்பா திட்டுவாங்க கொஞ்சோ காயவுட் டி தா வுடணு இல்லின்னா அது பூ பூக்காது அப்டிங்கறதுனால அப்பப்போ வுட்டு வுட்டுக்கிட்டே இருக்கறது
அ அ அதேதா அதேதாங்கா இது ஊசிமனி வந்து குட்டி குட்டியா இருக்கற காட்டி கடைல லன் விக்கிறதில்ல நார்மல்
ஆமா ஆனா இது வாசன சூப்பராருக்கு பாத்திருக் கியா அ
அ மோ நா இன்னோ மோந்து பாத்ததே இல்ல எங்க வீட்ல இருக்குது பொரிச்சி வெக்கிறதா செரி அதுவுமே அ அது வந்து நா ஃபிர்ஜில வந்து வெக்கறனால்தா அது கட்டி கட்டி வெக்கறங்காட்டி வாடி போயிறுது ரெண்டு நாள்லே பூ அழிது
ரெண்டு நா ஆகால அ நீங்க மொக்க பூவா பரிச்சி வெக்க கூடாது மொக்கா பரிச்சி வெக் வெச்சிட்டு ஃப்ரீசர் கீல வெக்க வேண்டா ஃப்ரீசர் கீல அது கீல ஒன்னு இருக்குல்ல டேர் ரெக்ட்டா அந்த பனி உழுவுர பக்கோ வெய்க்க வேண்ட எந்த பூவுமே வெச்சினாலு அப் இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நம்ம எடுத்து வெளில யூஸ் பண்ணும் போது அது வெல்டாயி போயிடு
அ ரெண்டு மூண் நாளைக்கு மேலருக் சாப்பற்றதே இதே என்ன பூ நீ எல்லா சுத்தி எண்ண வைக்க சொன்னாங்க அப்பயிமே அத வெச்ச பாத்த செரி
அ சேரி நீ ஃப்ரியா அப் ப்டியே வெச்சிக்கோ வேல் ஆம சீசனப்போ மட்டுந்தானே யூஸ் பண்ண முடியு
அ அதேதா
சேர்ரா ம்கும் சேர்ரா செரி பாரு நம்ம ஃப்ரீயா இருக்குறப்ப பேஸ்லா ஓகேடா பாய்